வணக்கம்
ம் வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க தோழி நல்லாருக்கே தோழி நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்க உங்க பிள்ளைங்கல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எ பிள்ளைக நல்லா இருக்காங்க தோழி எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து
ம் அப்படிங்களா செரி செரி எங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க
ம் சூப்பர் தோழி
பொண்ணுக்கு தான் கல்யாண நாங்க அரேஞ்ச் பண்ணிிருக்கு றோ
ஆ சூப்பர் சூப்பர் தோழி
ஆ கல்யாணத்துக்கு வேண்டிய வேலைய எல்லா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோ தோழர்
ஓ செரி செரி சூப்பர் தோழி சூப்பர் தோழி எல்லா நல்லதே நடக்கும் தோழி
ஆமாந் தோழரே நெறைய இதெல்லா வாங்கணும் பர்னிச்சரு பாத் ரம் ஆ நக நக எல்லாமே நா வாங்கனும் நெறைய செலவுகள் எல்லா இருக்கு தோழரே கல்யாணத்துக்கு நல்ல சமையல்காரவங்களா
ம் கண்டிப்பா கண்டிப்பா இது ம்ம் மா மா மா மாதம்பட்டி இங்கராஜ் அவர கூப்டலாம்ல
அந்த அளவுக்கு வசதி இல்ல
ம் அவர் சமையல் எல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி இப்டிதா நார்மலா பண்ணிட்டு இருந்தாரு அவங்க அப்பா அடுத்த பண்ண தொழில அவர் எடுத்துப்ப அவ்ளோ பிரம்மாண்டமா போய் அவ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தோழி
ஆமாந்தோழறே ச அது வந்து இப்ப எனக்கு இது இல்ல வசதி அவ்ளவு கிடையாது நாங்க வந்து நார்மலான சமயக்காரங்கள வச் சு தா பண்ணலாம்னு ஐடியாலா இருக்கிறோ அப்றோ வந்து அ க்கா அழகு இதுக்காரங்க இருக்காங்ள பியூட்டி பார்லரு அவுங்களையு ரொம்ப பெரிய லெவல்ல கூப்பல்ல சிம் ளானாவுங்கள கூப்பண்ணு மண்டபமு ஓரளவுக்கு எடுக்கலானு இருக்கோ
ம் சேரி தோழி
அ கோயில்ல கல்யாணோ வச்சுட்டு அப்புறமே இதுல பண்ணலானு இருக்கோ ம் பாத்திரம் எல்லா அவ்ளோ விலவிக்குது தோழரே
ஆமா தோழி ம் பித்தல பத்தரல்லா இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே பாட்டி தாத்தாலா குடுத்து வச்சிருந்தாங்க
ம்
அதனால எங்க பிரச்சன இல்லா எல்லாத்தையுமே வச்சு
ம்
ம் எங்க அண்ணாக்கு கல்யாணோ வந்தப்ப நாங்க ஈஸியா இது பண்ணியாச்சு
நாங்களு வந்து நா அந்த மாரிதா செய்யணு நகையெல்லா பா த்தீங்கன்னா எங்க காலத்துல எல்லா கம்மியா இருந்துச்சு தோழரே இப்ப பாருங்க ஒரு லட்சத் தி இருபதாயிரோ முப்பதாயிரோ இங்கிறாங்க நாங்க எப்டி அ நல்ல வேல கொஞ்சோ நாங்க வாங்கி வச்சிட்டோ அப்பயே இன்னு முக்கியமானது ஏதாது வாங்க வேண்டிய இருக்கு தோழரே வாங்கிட்டோம்னா ம் அ அப்றோ இருக்கிறதெல்லா போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுக்கணு
திங்னா நகப்பத்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூா ஆயிரத்தி நூரோதா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நக வந்து ஒரு லட்சத் இருபதாயிரூவா ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரூபாகிட்ட வந்துருச்
துணிமணி எடுக்கணு அ அப்றோ இந்த பலகார குடங்குறதெல்லா அதெல்லா வேற சேய்ஞ்சி
ம் ம் சேரி தோழி
பீரோ கட்லு வாங்கணு ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு அப் அத்தனையு வாங்கணு எல்லாமே வாங்கி குடுக்கறதுக்கே எங்களுக் கு எப்டியோ எல்லா பத்து லட்சோ வந்துரு போலயிருக்கு தோழரே
ம் ம்
ம்ம்
சேரி சேரி தோழி
அப்றோ கல்யாணோ பண்ணி குடுக்கு போது இங்கயிருந்து எல்லாரையு அழச் சிட்டு போறதுக்கு பஸ்சு வேணு அது இதுன்னு பட் ஜெட்டு எங்கயோ போய்ட்டுயிருக்குது அ அந்த காலத்துல நா அழகா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க சிம்பிளா வீட்லயே ஒரு இது மாரி போட்டு சாப்பாடு அங்கயே அரேஞ்ச் பண்ணிருவாங்க
ம் புரிது புரிது புரிது
ஆமா அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அ சொ சொந்த பந்தோ அந்த ஊருக்காரவங்க இவுங்கள கூப்புட்டு இது பண்ணுவாங்க இப்ப அப்டியில்ல தோழரே பெரிய மண்டபமா புடுச்சு ஆயிரம் பேருக்கிட்ட வர வச்சு சாப்பாட போட்டு ரொம்ப கிராண்டா பண்றதுனால செலவுகளு அதிகமாயிருக்கு தோழரே
ம் ம் புரிது புரிதுங்க
நக வேற எடுக்கணு துணிமணி எடுக்கணு பாத்திரோ பண்டோ எடுக்கணு ஃபர்னிச்சர் வாங்கணு பட்ஜெட்டு இப்ப எங்கேயோ போயிட்ருக்குது என்ன பண்றதுன் தெர்ல யோஸ்ச்சுகிட்ருக்கோ தோழரே
ம் ம் ஆனா அப்டி இப்டி ரெடி பண்ணிதா தோழி ஆகணும் ஏன்னா வர்ஷத்துக் ஒரு கல்யாணோ தா பண்ண போறாங்க அதனால புடிச்ச மாரி ஏன் இத்தன் நாள் பண்ல
ம் அதுக்கப்பறோ வந்து பைய்யனுக்கு பாக்கணு
ம்
பாத்துட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணனு அவனுக்கு பண்றதுக்குள்ளாற ஒரு வீட் ட ஒன்னு வாங்கணு தோழரே வீட வாங்கிட்டு சொந்த வீட்ல போய் இது பண்ணா அது ஒரு மாதிரி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
சொந்த வீட்ல போயிட்டு கல்யாணோ பண்ணா அது கொஞ்சோ நல்லாருக்கோ பாக்குறக்கு அதனால ம் அது ஒரு ஐடியால இருக்குறே இது இந்த பொண்ணு கல்யாணோ முடிச்ச கையோட அது எங்க காலத்துல கல்யாணம் பண் பண்ணும்போதுல்லா பத்து பைசா செலவுயில்ல தோழரே
ம் அதா தோழி
அழகா சொந்தக்காரவங்க எல்லா போய் கோயில்ல போய் கல்யாணோ பண்ட்டு வந்தோ வீட்ல வந்து சாப்பாட போட்டு பந்தல்லா போட்டு வீட்ல சமையக்காரவ்ங்ள வெச்சு செஞ்சு சாப்பாட போட் டு முடிச்சுக்கிட்டோ இப்பதா வந்து மண்டபோ அத் து இதுன் புடிக்கிறாங்க அப்பல்லா வந்து அப்டி கடயாது கோயில்லு வீட்ல சாப்பாடு இல்லன்னா வீட்லயே வாசல்ல மணவர மாரி போட்டு அலங்காரம் பண்ணி எல்லாரு அங்க அ சாப்பாடு ம் நல்லாயிருந்துச்சு
ம் ம்
கிராமத்துல இருக்கறவங்கள்லா பாத்தீங்கன்னா அப்பல்லா வந்து பத்து நாளைக் நெருங்கிய ஒரவுங்க இங்க வந்து இருப்பாங்க ஒரு வாரமா வீட்ல தா இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஆ துணிமணி எடுக்கறது ஒருத்தவங்க வந்து ப பலகார செஞ்சு குடுப்பாங்க ஒருத்தங்க பொண்ணுக்கு வந்து நலங்கு வெக்கறது அ சமையல்ல செய்யறது ஒரு நாலஞ்சு பேரு எல்லா சேந்து ஒரே கூட்டமா மூணு வேளயு ஒரே கும்பலா சாப்பாடு செஞ்சு செஞ்சு போட்டு எல்லா ஜே ஜே ஜேன்ருக்கு புள்ள குட்டிக்கு
லீவ்
பெரிய ஒரு இதாருக்கு விருந்தா இருக்கு பாக்கவே சூப்பரா இருக்கு தோழரே
என்ன பண்றது
அப்பறோ பாத்தீங்கன்னா ஆ அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணவங்க ஜோடி ஜோடியா எல்லா வரப் போக நல்லா இருக்கு பெரியவங்கல்லா இருப்பாங்க நல்லதுக்கு கெட்டது புத்திமதியல்லா சொல்லுவாங்க இத பண்ணணு இத பண்ணு கல்யாணத்துக்கு அப்டின்னு முகூர்த்த கால் ஊன்றது
ம் ஒ
வளையல் போடுறது இது எல்லாமே ரொம்ப அழகா நடக்கு மருதாணி போடுறது கொ பிள்ளைங்களுக்கு
ஆமா
வளையல் போட்டு உறது இதல்லா சூப்பரா இருக்கு அப்ப அப்றோ பலகாரம்னா நம்ம ஒரு ஆளுக்குன்னா செய்ய முடியாது தோழரே வீடு வீடுக்கு குடுக்கணு கல்யாணத்துக்குன்னா எல்லாருக்கு வர வச்சு அவங்கவுங்களுக்கு பலகாரத்த குடுக்கணு அ ஆ யாரெல்லா வந்துட்டு போனாங்களோ சொந்த பந்தங்களுக்கு வச்சு குடுக்க வேண்டி இருக்கு நெறைய இருக்கு தோழரே துணிமணியு வச்சு குடுக்கணு அப்பல்லா அது மாரி இல்ல கொஞ்சதா பண்ணிருக்காங்க இப்ப வந்து எதுக்கெடுத்தாலு ஒரு ஐம்பதாயிரத்து கம்மி எதுவுமே செய்ய முடியல
இல்ல அதா தோழி இப்பெல்லா வெலவாசி அப்போ உள்ளது பாத்தீங்கனா இப்ப நல்லா ஏறிடுச்சு
ம்
நீங்க எந்த பொருள் எடுக்கணுமாலேப்பற பாத்தீங்கன்னா ஒரு ஆ பத்தாயிருப இருபாயிரல வேல முடிஞ்சிடு கல்யாண செலவெல்ல இப்ப பாத்தீங்கன்னா வைங்க உங்களுக்கு லச்சோ அஞ்சு லச்சோ பத்து லச்சோ இருந்தா மட்டுதா கல்யாண நடத்த முடியு அந்த மாரி வெலவாசி எல்லா ஏறிருச்சு தோழி
ஆமாந் தோழரே என்னா செய்றது இப்பன்னு இல்ல இதாவது பரவாயில்ல ஒருத்தவங்கல்லா பாத்தீங்கன்னா ஐநூறு பவுன்னு அறநூறு பவுன்னு போட்டு பிரம்மாண்டமா பண்றாங்க அ ஆடு வெட்றதென கோழி வெட்றதென்னனு ரொம்ப சிறப்பா இருக்கு
ம்
அவ்ளோ ஒரு இதா பண்ணுவாங்க வேற வேற ஊருங்கள்லல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த புதுக்கோட்ட சைடு அ இந்த அறந்தாங்கி காரக்குடி இந்த சைட் எல்லா பாத்தீங்கன்னா கெடா வெட்டி ஆகணு நாலு நாளைக்குமே கெடா தா மதுர அந்த சைடெல்லா
அதா
ம் எங்க ஊரு பக்கமெல்லா வந்து வடப்பாயச சாப்பாடு கறி விருந்துன்னு ஒரு நாளைக்கி எல்லாத்துக்கு போட்ருவாங்க
ம்
ம் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டே தா இருக் குனு ஒரு வாரத்துக்கு அப்டிதா இருக்கு
ம் அப்ப வந்து சொந்தங்கள் எல்லாமும் தாத்தா பாட்டி மாமா மாச்சான்னு நெறைய பேரு இருப்பாங்கல்ல தோழி எல்லா வருவாங்க அதனால நல்லா ரொம்ப இது விசேஷமா பண்ணிட்டு இருப்பங்க
ம்
இப்பெல்லா அப்டி இல்ல உங்களோட வர கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வராங்க இல்லாட்டி கல்யாணத்தன்னிக்கு வராங்க அவ்ளோ தா குமுஞ்ச அன்னிக்கு நம்ம பேர்ரதுதா
ம் மொய்யே பாருங்க ஜீ பேல அனுப்புறாங்க பத்திரிக்க வாட்ஸ்ப்ல அனுப்புறாங்க உம் ம் எப்டி சுருக்கிட்டாங்க பாருங்க வாசலுக்கு ரெண்டு பொம்மைய வர வச்சு வரவேற்குதுங்க அந்த பொம்மைங்க வாங்கன்னு கூப்டுதுங்க
இப்போல்லா மொய் பணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி வந்து எழுதி நோட்ல எழுதி இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு கணினி வந்து கணினில நம்ளுக்கு டைப் பண்ணி குடுத் துர்றாங்க அதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி ஒரு இது குடுத்துர்றாங்க
உம்
ம் சீட்டு மாதிரி குடுத்துர்றாங்க அத வந்து நம்ம வீட்ல வந்து டிவில போட்டோ யார் யாரு வச்சிருக்காங்க என்னன்ட்டு அந்த மாதிரில்லா வந்துருக்கு இப்பலா உம்
இப்ப அப்பல்லா ஒண்ணுமே கெடையாது ஒரு நோட்ட உக்கார வச்சு எழுத சொல்லுவாங்க அவ்ளோதா
உம்
அந்த குடும்பமே மாப்ள வீடு பொண்ணு வீடு எல்லா வாசல்ல வந்து நிக்குங்க
ம்
நின்னு எல்லாருக்குமே வரவேற்கணு ஆ அவுங்க வந்து சாப்பாடுக்கு அவுங்கதா உக்கார வெக்கணு மண மேடையிலயு அவுங்கதா இருக்கணு ஒராளா எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க இப்ப பாத்தீங்கன்னா கேட்ரிங் பசனுங்க அங்கங்க இன்னா வாசல்ல வரவேற்குறக்கு நாலு பொண்ணுங்க நிக்க வச்சுர்றாங்க யூனிஃபார்ம் போட்டு அழகா அந்த பொண்ணு மாப்ளைய கூட்டிட்டு வரயில டான்ஸ் ஆடிகிட்டே அவுங்க வராங்க அப்பறோ மணவறையில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்க அங்க பிரெண்ட்ஸுங்க தா நிக்கிறாங்க எல்லா
தாதாதான் தோழி உம்
அ அத்னால வந்து வேலைகளெல்லா இப்ப ரொம்ப சிக்கனமாக்கிட்டாங்க உம் மக்கள் முடிஞ்சளவு வந்து எவ்வளவோ கொறக்கணுமோ கொறச்ட்டாங்க
ம் அதேதா அதே
உம் ஒங்களோடதெல்லா எப்டி தோழரே
ஏ கல்யாணோ இதுல நடந்த்ச்சு கோவில் இருக்குல்ல தோழி கோவில்ல நடத்திட்டாங்க கோயில் நடத்தி ரிசப்ஷன் பண்ணி ம் இத எல்லா வந்து அது கொஞ்சோ நல்லா பண்ணாங்க தோழி செலவு மட்டுமே ஒரு இருவத்தஞ்சு லட்சோ ஆயிச்சு தோழி
உ ம் ம்
ம் அந்தளவுக்கு நம்ம இதா பண்ணாங்க
ம் உம்
ம் வீட்டுக்கு ஒரே புள்ள
ம்
எவ்வளோ ஏ மேல பாசமா இருக்கால்ல இருக்கு எல்லா வேல
ம் ம் சாப்பாடெல்லா பிரம்மாதமா நடந்துருக்கு
ஆ சாப்பாடெல்லா நல்லாருக்கு தொழி
என்ன பிரியாணியா வெஜிடேரியனா உங்கள்துல
வெஜில தொட்டுக்க வகைகள் மட்டு பாத்தீங்கன்னாங்க அவிங்க ஒரு பத்து வகை தொட்டுக்க
செம ஆ பாயாசோ இளநீர் பாயாசமா இல்ல ஜவ்வரிசி பாயாசமா
இல்ல தோழி இது வந்து பாயாசோ இந்த பாயாசோ மாரி எப்டி சொல்றது ம் பாதாம் போட் து பாதாம் மில்க் பாயாசோ மாரி பண்ணாங்க பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாரிலா போட்டு ம் இல்ல தோழி அந்த மாரி பண்ல ல இது வந்து புதுசா பண்ணணுண்ட்டு
ம் நா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க சாப்பாடு வகையெல்லா ம் கால்ல டிஃபன் கால்ல டிஃபனு எப்டி இருந்ச்சு தோழரே ஹலோ ஹலோ
ம் மொய் பாத்தீங்கன்னா தோழி எப்டியு ஒரு மொய் மொய் காசு வெப்பாங்கள்ல
ம்
அது மட்டுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மொத்தோ ஒரு எட்டு லட்சத்துகிட்ட வந்துருச்சு தோழி
வாவ் சூப்பர் தோழரே அந்த அளவுக்கு ஃப்ரெண்ஸுங்களா உறவினர்களா
தோழி உறவினர்கள்லா எனக் நறைய பேர் இருக்காங்க தஞ்சாவூரு போகனோ திருச்சி எல்லா ஊர்லயு து நறைய பேர் வந்து ரொம்ப இதாச்சு தோழி ம் சாப்பாடு மட்டுமே ம் சாப்பாடு மட்டுமே ரெண்டாய்ர்த்தி ஐநூறு பேர்கிட்ட விருந்து பண்ணு தோழி
ம் ம் வேற லெவல்ல நடந்திருக்குது கல்யாணோ சூப்பர் ஆ செரிங்க தோழரே ஆ
அம்மாவோட இப்பனால எங்க அம்மாவே சலவெல்லா எடுத்துக்குட்டாங்க
ம் சூப்பர் அம்மா உங்க அம்மா நல்லா உங்க அம்மாவைய நறைய காசு புடுங்கிருக்கீங்க போல இருக்
இல்ல தோழி இது வந்து எங்க அம்மா வந்து விருப்பமா பண்றது ம் வீட்டுக்கு நா ஒரே பையனால செரி அவ ஆசைய நெறவேத்தனுன்ட்டு சொந்தக்காரங்க எல்லா எடத்திலியுமே எங்க அம்மா பத்தி ஆ இல்ல தோழி நா மட் டுதா வீட்டுக்கு ஒரே புள்ளதா தோழி